ஹலோ
அ கேக்குதாங்களாக்கா
அ கேக்குதுமா உனக் கேக்குதா
அ கேக்குது மதியோ சாப்டீங்களா ஏ சாப்டாம இருக்கீங்க ஏ
சாப்டவே தோணல நடக்குறது எல்லா நா
ஏதாச்சு சாப்ட்டுக்கணு இருக்குற மைண்ட் செட்டுக்கு தோணாது
ஆமா கொழம்பு வெக்கலனா
அப்டியா அம்மா இன்னு வரலையா
அம்மா இன்னு வரல இன்னிக்கிதா கெளம்பி வந்துகிட்ருக்காக
சேரி சேரிக்கா
நா அவர் வர்றதுக்கு எப்டியு நைட்டு பத்துமணி ஆயிரு
உம் ம்
அதோட சேரி நைட்டு யாருக்குமா என்ன சொல்றாக அவுக அவுக பிஸியால்ல இருப்பாக
ஆ வுட்ரு ஒரு ட்ரிப்பு போனா கதைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க
சேர் சேரி
ஏர்னதுல இருந்து இறங்கின வரையும் சொல்டாங்க
அ அவருக்னு பேசுறது ஆளு கெடைச்சா எல்லாத்தையு கொட் டித் தீத்ருவாகளே உம் சேரி சேரி
உம் கிளைமேட் எல்லா சூப்பரா இருந்துச்சா மலை அங்க வியூ எல்லா நல்லா இருந்துச்சா வியூ பாயிண்ட்டு
செர் சேரி
உம் நீங்களு அண்ணன் மட்டு தான இருக்கீங்க அப்டியோ போயிட்ருலாம்ல எங்கேயாச்சு
இந்தா இப்டி சண்டை வரையில எங்குட்டு போறது உம் போவோ இன்ஷால்லா ஒரு நாளைக்கு
இன்ஷா அல்லாஹ்
உம் ம் ஒரு நாள் அல்லாஹ் எல்லாத்துக்கு ஒரு நாட்ட வச்சுருப்பான்ல
ஆமா கண்டிப்பா
உம் இன்ஷாஅல்லாஹ் போவோ அல்லாஹ் நாட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு வந்துருவோ
ம் வெளிய எல்லா இருக்கும் போது போயிருக்கீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி
கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஜாலியா இருந்தோ
ம் ஹும்
கல்யாணோ என்னைக்கு முடிச்சுசோமோ அன்னைக்கே போச்சு எங்களுக்கு எல்லா எந்த அளவுக்கு சுதந்திரமா இருந்தமோ அந்த அளவுக் கெடங்கி பொயிட்டோ கெடக்குறது இல்லையே கல்யாணத்துக் முன்னாடி ஆ மாமா கார் வச்சுருப்பாங்களா
அது சரியான நேரோ
அதுனால எங்கேயாது கெளம்பி போயி பெற்னான்னா அது ஒரு ஜாலியா இருக்கு சாயங்கால ஆன ஒன்னோ கடலுக்கு போக அது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு இப்ப பெருனா வர்றது தெரிய மாட்டிங்கிது
போறது தெரிய மாட்டிங்கிது அப்பல்லா சின்ன புள்ளையிலெல்லா அவ்ளோ ஒரு இதா இருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இது நோம்பு வருது பெர்னா வருதுன்னு
ஒரே இது
ம்
இப்ப அது வாட்டுக்குள்ள வருது அது வாட்டுக்குள்ள போவுது அப்போ அழகா ஒரு சின்ன ஐநூறு ரூவாக்கி ட்ரெஸ் எடுத்தாலும் நிம்மதியா கொண்டாடுணோ
ஆமா அதுதா சொல்றே இப்பன்ற வரைக்கு இருக்க இருக்க மாட்டிக்கிது
பழசு கெடைக் தே மாட்டிகிது ம்
சாவ சம்பவங்கள் பொயிட்டு பொறுப்புகள் நெறையா வருது கமிட்மெண்ட்ஸ் நெறையா
பொறுப்புக்கள் நெறையா வருது தாங்க முடியாத பாரங்கள்னா வருது இது ரொம்ப இருக்கான்
ஆமா தூங்க முடியாது பாத்ரூம் போ முடியாது
பாத்ரூம் போ முடியாது ம் இப்போ முடியாது நா வந்துட்டே நீ போயிருவியாங்குற மாரி ம் ம் அல்லா அல்லா
சும்மை சூப்
செரி செரி எல்லாந்தே எல்லாந்தான வாழ்க்க கடந்து போவோ அல்லா எது வரைக்கு அழைச்சிட்டு போறான்னு பாப்போ
ஆமா
தூங்குறாங்களா
கண்
எல்லாத்தையு கடந்து போறதுதானே வாழ்க்கை அப்டிங்கிற மாரி ஆயிடுச்
கம்பம் எல்லார் வாழ்கைலயு ஒரு அச்சம் வந்து
அது என்ன செய்றாங்கனா ரசீது அவுங்ளே ஃபோன் பேசிக்கிட்ருக்காளா என்ன செஞ்சுகிட்ருக்கா அவ
அவுக டயர்டா இருக்காங்க ரெஸ்ட் எடுக்க போறேன்னு போயிட்டாக
ஓ ஓ அவுகளுக்கு டயர்டா ஆயி ஆயிரும் பாவோ அவளு அவன வச்சுக்கிட்டு பகல் முழுக்கு வேலைங்க ம் இந்த எனக் த்து ஒர் ஆளா இருந்துகிட்டு இன்னு வேல ஓட மாட்டிங்கிது
ம் புள்ளையு வச்சுகிட்டு எங்கேயு போ முடியாது வெளி
போ முடியாது வர முடியாது அல்லல்ல ம் சாப்டாம என்னன்டு கெடக்குறது
வெறு வாழப்பழ பிஸ்கட் மட்டும்தா சாப்
பாத்தியா ம் ஏய சோர் தீத்த வேண்டியதான அந்த புள்ள
இல்ல சாப்டாதுங்க அக்கா அவுங்களு க்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிய போயாச்சுன்னா சாப்டாதுங்க ம் வீட்லயே சும்மா ஒரு வீட்லயாச்சு ஏதாய்ச்சு கொஞ்சோ காம்சி கிம்சி ஊட்டி வுட்டுரலா வெளியே போயிட்டா எதையுமே திங்காதுக
ஆமா ஹோட்டல போயி இப்ப ஓட்காந்து தூக்கியிட்டு இருக்க முடியுமா இப்ப வீட்டுலதா நம்ம இஷ் டத்துக்கு தீட்டலா ம் அந்த மாதிரி இருக்குங்க
என்ன செய்ய சின்ன பிள்ளைகள் தான நம்மளும் அப்டிதா ஒரு காலத்துல இருந்து வந்துருப்போ
நம்ம அம்மாவு இப்டிதா சொல்லிருபாங்க
ம் நம்ம அதே அது அது பட போடும்தா அது அதுக்கு தெரியுது
நம்ம இந்த புள்ள எல்லா பெத்து அந்த தூங்காம பார்க்க போது நெனப்போ சி நம்மளு நம்ம அம்மா அ
இப்டிதானங்க
இப்டிதான வளர்த்துருப்பாங்க அப்டின்னு தோணு அடிக்கடி ம் தூங்க கொள்ளமா நைட்டுல தூங்க விடாதுங்க
அம்மா
இன்னுமே ஒரு காச்சு சளி வந்தா அவ்ளவுதா நைட்டு வீட்டு ரெண்டா ஆயிடு
ம்
அழுது கிட்டு நைன்னனு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கன்னு வளர்த்து ஓர் ஆ ஸ்கூல் போற வரையு ரொம்ப கஷ்டமாதா இருக்குமா ஸ்கூல் போனாதா காலேஜ் டேஸ் எல்லா எப்டி போச்சு
காலேஜ் டேஸ்னா என்ஜாய் தா அதுலன்னா வந்து எந்த குறையு சொல்ல முடியாது அதுனா ஜாலியா இருக்குன்னு என்னம்மா
ம்
அதுனால நல்லா என்ஜாய் பண்ணோ
பஸ்ல போடுவீங்களான்னு கேட்ட
ஆமா ஆமா பஸ்ல போயிருவ ஒன்னா நம்பர் போகும் காலையில் சாயங்கால வரையில வந்து ஒரு அஞ்சா நம்பரோ என்னமோ ஒரு பஸ் இது வரு மினி பஸ்ல்லா இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துடுவ ஆமா காலையில மினி பஸ் போகு சாயங்கால வந்து அஞ்சு மணிக்கு மேலத மினி பஸ் வரு எங்களுக்கு வந்து மூன்றரைக்குல்லா விட்டுருவாங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவ நா
ஆ அவுட்டு சோலய மின் நிலைய
என்னாவும்
மூன்றுரைக்கு விடுவாங்கய மூனே முக்காலுக்கு வீட்டுக்கு வந்துருவோ முன்னே காலுக்கே முடிஞ்சிரு காலேஜ் ம் மூனேகால்க்கு முடிஞ்சிரு வேனு கெளம்ப மூன்றையாவு வீட் வர ஒரு பத்
றாயிரு ம் ஆமா அவிங்க ஒருத் திருவு திருவுனாய்ங்கனா கொண்டு வந்து எறக்கிவுட்ருவாய்ங்க
ஃர்ஸ்ட்டு ஸ்டாப்பே நம்மளாதே இருப் போ பக்கத்துல இங்க இருக்கோல அதனால பறோ அபிராமம் வந்தக்கப்பறோ அக்கா காலைல எந்திருச் சு எட்டே முக்காலுக்கே பஸ்
எரிச்சலா இருக்கு ம்
கலைக்கே பஸ்ஸாருக்கு வீட்டுக்கு போற நால்ரையாயிரு
போம்போதே வேல்குதுன் பஸ் வி ம் அங்க போய் போனியா அப்ப காலேஜூ
ஆமா ஒன இல்ல
அங்கியும் போய் போனே
இங்கே வந்ததே ரெண்டு வருஷம் படிச்சு அங்கியாச்சு ஒரு வருமா ஆமா செகண்ட்டியர்லருந்
ஓ இங்க வந்து ரெண்டு வர்ஷம் போனியா இங்க இருந்து
அ ரொம்ப கஷ்டமாருந்
ம் ஆமா சீக்கிரமே எந்துச் அவசர அவசரமாச் கெளம்பனு மரே அங்கேந்து வந்தோனே வீட்ல வேலையப் பாக்கோணு
கல்யாணம் முடிச்ச புதுசு எதுவு செட்டாவல
ஆள ம் ம் ம்
ம் ம் அடி கஷ்டமாதா இருந்துச்சு ம் வாழ்க்கையே கல்யாணத்துக்கப்பறந்தே இருக்கு
இருக்கு நம்ம என்ன வாழ்க்க வாழ்ந்த இது வரைக்கி இன்னமேல இருக்
ம் இன்னுமேத் தேரருக்கு அ அ கல்யாணோ ஆகறதுக் முன்னாடியே இன்னு கதறர்லாகுக சில வேறு
அதன்னே இருக்கு அது தெரிய மாட்டேகிது அதுகளுக்கு ச அவ்வாடி ஆனா இந்த காலத்துல ஒரு மாரியாதாமா இருக்குக இருந்தாலு முடியல தாங்க ம் என்ன சமையல் பண்ணிக இன்னைகி நீங்க சவுண்டே கேக்கல ஹலோ ஹலோ கேக்கல ஒன்னு ஆ எனக்குமே இப்பதேங் கேக்குது
ம்
என்னப்ப இன்னலானேத் தெரியல சாம்பார்தே வெக்க
எதாச்சு இப்பத் தனியா வந்ததுக்கப்றோ என மச்சோ டிஃப்ரெண்டாப் பண்ணி ஹஸ்பண்ட்ட அ இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்ளா
ஃபிரெண்டானா நெறையாப் பண்ணுவே நானு ஆனா ஏ வீட்டுகாரு வுக்காந் திங்க மாட்டாரு நா டிஃப்ரெண்ட் நா எனக்கு ஆ ஃபோன்ல எதயாது பாப்பனா ஆசையா இருக்குச் ரி இதேமாரி செய்வோ இதேமாரி செய்வோ அத வேற மணக்குன்னு உக்காந்து செய்வே செஞ்சா இவ க்காரரு ஒன்னு ரெண்டு திம்பாரு மச்ச சட்டி ராத் புடியே கிடக்கு அப்ப நம்மளுக்கு அது
அப்டிவே செய்ய ஆச ஆமா
ஏ சேரி நம்ம செஞ்சோ அந்த நறுக்குன நா நாலு இதுல திண்டது காலிய போச்சு அடுத்து செய்வோங்கிற ஒரு ஆச
ஆமா நீங்க ஏ ஃபீல் பண்றீக பக்கத்துலதா எ தங்கச்சியு இருகால்கள்ல குடுத்துர வேண்டியதானே
என்னானத்து பிடி சதுங்க ஒன்னத்தையு நின்னு தொலையாதுங்க
அஹ்
அதோட அது கொடுத்தாலும் அதோட அது குடுத்தாலு சண்ட வரு இங்க இருந்து ஒ அம்மா வீட்டுக்கே எல்லாத்தயு கொடுத்து கொடுத்து வுடுரே அப்படின் நா ஒண்ணுமே குடுத்துருக்க மாட்டே அப்டி பாத்தா
அவரு அஹ் அவரு இல்லாதப்ப நீங்க கொண்டு போனியதையா
இல்லாதப்பதா அப்பப்ப என்னத்தயாவது குடுத்துவுடுறது இருக்கிறப்ப என்னன்னு கூட கேக்குருது இல்ல கேட்டாலே
ஆமா யாரு பாப்பா பையே இருந்தா பாப்பாங்க நம்மதே பாத்துக்கணு அது கூட இதுகளுக்கு தெரியாதுக்கா அது கூட யோசிக்காதுங்க இப்ப ஆம்பள இல்லாத வீட்டுலதானே பொண்ணு எடுத்திருக்கோ
அவ ஒடனேயே அவங்க எ மகா எ மருமக இல்ல எ மகமாரிமா ஏ மருமகனு சொல்றவங்கள நம்பிறலா எ மரு மகங்கிறோ நம்பவே கூடாதுங்கிறது கரைட்டான வார்த்த சரியான வார்த்தையா இருக்கே அல்லா அல்லா சொல்லே என்னத்த
கொடைக்கானல்லா போயிருக்கீங்ளா
கொடைக்கானல் போயிருக்கே ஊட்டி போனதுல்ல
கொடைக்கான்
உம் அது நா கல்யாண முடிஞ்சலா போகல மா கல்யாணத்துக்கு முன்னாடி போனதே உம்
உம்
அதுக்கப்புறோ அஹ் நா ஊட்டி போனதில்ல கொடைக்கான இப்ப ரீசெண்டட்டா கூட ஊட்டி கூட்டிட்டு போறேனு சென்னாங் கோய்ம்புத்தூர் போய்ட்டு அங்க மச்சி மக ஒரு புள்ள இருக்கு அந்த புள்ள கோய்ம்த்தூர்ல இருக்கு கோய்ம்த்தூர் தூர்ல இருந்து அங்குட்டு ஊட்டிக்கு காமன்நேரந்தே போவோ அப்டின்னு சொல்லி பேசி வச்சிருக்கேலதே கால்ல போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வன்டோ அப்ப அந்த புண்ணு ஆறல அப்ப நம்மலுக்கு காலுதானே முக்கியோ இப்பவேநானு போய்கிறேல அப்டின்னு சொல்லிட்டு அல்லாண்டு வந்தாச்சு அதோட சேரின்னு இன்ஷால்லா இன்னொருநாளைக்கி போய்கிருவோ அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாசோ போவோனு ஐடியா போட்டோ இந்தா அதுக்குள்ள சண்ட நாறிபோ
உம் இப்ப ஒரு பாப்பா வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன பாக்கணுமோ பாத்துருங்க ஆமா